ஹலோ கேக்குதுங்ளா
ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
என்ன பண்றிங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங் நீங் நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே வெளிய இப்ப எது ம் பக்கத்துலியே கடைகல்லா இருக்குனா வாங்கன பக்கத்துலே பேய்ட்டு வந்த்ருவீங்களா
ஆ போய்ட்டு வந்துருவங்க ஸ்கூட்டி இருக்கா சோ அத எடுத்துட்டு போய்ட்டு வந்துருவே
ஓகே ஓகேங்க ஓகேங்க ஸ்கூட்டிலா அப்பல்லாம் பாத்தீங்கன்னா ரேபிட்டே சுகில்லா நெறைய ஓட்றாங்க ஆ ஒ லேடிசே பாத்தீங்களா நா எடையில ஒரு நாளு சொமேட்டோல ஆட்ரு பேட்டே ஒரு அக்கா வந்து ஆட்ரு குடுத்துட்டு போனாங்க
சோமேட்டாவோடதா
ஆ ஆமாங்க ஃபேமிலி சுச்சிவேஷன்ஸ்க்காக ஒட்டுவாங்க போல நெறய பேரு அந்தது வண்டி ஓட்ட தெரிஞ்சா பாட் டைமா நெறைய பண்றாங்க என்ன என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க இப்பலா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
நீங்க இப்போ அப் அம்மா வீடு சொந்த வீடு கல்யாணா ஆயி வந்திருக்க வீடு பக்கோ பக்கங்களா இல்ல தூரங்களா
தூரங்க முன்னூறு கிலோமீட்டரா
அப்பா ஐய்யய்யோ அது அப்றோ போணும்னா அதெல்லாம் ஒரு நல்ல அம்மா வீட்டுக்கு போறதுனாலே ஒரு சந்தோஷோ வரு
ம்
அப்ப சிசு படிச்சு போறனா அவ ஹாப்பியா இருக்குமேங்க பக்கத்துல இருந்தா கூட அடிக்கடி போயிட்டு வருவோ இதெல்லா எப்பயாவது தா போ முடியு முன்னூறு கிலோமீட்டர்னா கண்டிப்பா அதெல்லா ஒரு கெளம்பணு அம்மா வீட்டுக்கு போ போறோம் இப்ப அப்டின்னா ஜாலியா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேக் பண்ணிப் அப்புற பஸ் கிஸு புக் பண்ணி அப்டி போயிட்டு வந்து அங்க இருக்றதுலா ஒரு நல்ல எஸ்பீரியன்ஸா இருக்குமே அதுவே ஒரு டூர் போயிட்டு வர மாரிதா இருக்கு கெளம்பி போயிட்டு வருனும்னா முன்னூறு கிலோமீட்டர்னா
ஆமாங்க
ம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ம் ம் ம்
அது என்ன பண்ண அது என்ன சொல்ல ஏதாவது பங்க்ஷன்னா மட்டுந்தா போ முடியு சும்மா சும்மாலா போ முடியாது
சுத்தமா போ முடியாது பக்கத்துல இருந்தா அவுங்க பக்கத்துல இருக்கவங்கன்னா சும்மா சும்மா போயிட்டு வந்துரலா
ம்
முண்ணூறு கிலோமீட்டர்னா போயிட்டு வர்றதுக்கே
மழப்பாயிரு ஆமாங்க ரொம்ப மழப்பாயிரு அதுவு இல்லாம செலவுமே அதுக்கு தக்கன கையில இருந்தாதா போ முடியு பக்கத்துலனா ஸ்கூட்டி எடுத்தோம்மா போனோமா வந்துர்லாமா அப்டியே
ஆ அந்த மாரி இருக்க முடியாது இப்ப
ம் ஆமா
சேரி சேரிங்க
அதுவுல்லாம எங்க அக்கா தங்கச்சிங்கல்லா ஒரு பஸ் ஏறுனா போதும் வீட்டுக்கு வந்துர்லா எங்க அக்கா க்லா ரெண்டு பஸ் பக்கத்து பக்கத்து ஊர் தா ரெண்டு பஸ் மாறி வருனு ம் பாப்பாக்குலா ஒரே பஸ்ஸு
சேரி சேரி சேர் நீங்க மட்டுந்தா ஒரு தூரத்துல மாட்டிகி
ஆமா நா மட்டுந் தா தூரத்துல மாட்டிக்கிட்டே ஏன்னா இவுங்க வந்து எங்க ஊருக்காரங்கதா பட்டு இங்க வந்துருக்காங்க ஒய் ஆய் ஆமா வேலைக்காண்டி இங்கிட்டு வந்து சோ அப்டியே இப்டியே இங்கத்து செட்டில் ஆயிட்டாங்க
இதாங்க புரிது புரிதுங்க
சோ அதனால அப்டியே இங்க மாறி வந்தாச்சு
சேரிங்க
ம்
சேரி சமையல் பத்திலா ஏதாவது நீங்க நாங்க பேச்சுலர் ஏதாவது சமையல் டிப்ஸ் குடுங்க உங்களுக்கு நீங்க சமைக் சமக்கிறதுலயே நல்லா ஒனக்கு புடிச்சது இல்ல உங்க வீட்ல எல்லாருக்கு புடிச்சது அந்த மாரி ஏதாவது நல்லா சமக்கிறத பத்தி சொல்லுங்க எதாவது எப்டி சமைப்பீங்க என்னது
நல்ல சமைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதோ தா
அரிசி பருப்பு சாதங்களா ஆ அரிசி பருப்புதா நாங்க பண்ணிருக் க்கங்க நாங் நா நாங்க என்ன பண்ணோம்னா சும்மா எதுவுமே போட்றது கெடையாது நார்மலா இந்த த எப்பயு போல எண்ணெய ஊத்தி வெங்காயோ தக்காளி கொஞ்சோண்டு இந்த கடுகு இதெல்லா போட்டுட்டு அந்த பருப்புருக்குல அப் புடியே போட்டு குக்கர்ல் போட்டு சாப்பாடையு போட்டு ரெண்டையு கொதிக்கவுட்டு அந்த கொஞ்சோ கொஞ்சோண்ட்டு தூளு இதல்லா போட்டு கொதிக்கவுட்டா ஒரு மாரி வரு நாங்க செஞ்சு சாப்ட்ருக்கோ ஆனா ப்ராப்பரா எப்பிடி செய்யணுன்றது தெரியாது
அதுதா கொழந்தைங்க வந்து அதிகமா விரும்பி சாப்புடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நல்லாருக்குங்க நானு சாப்ட்ருக்கே நல்லாருக்கு ஒரு மாரி
ம் அத அடிக்கடி செஞ்சு செஞ்சு அத அப்டியே பழகி அது நல்லா செய்யற மாரி வந்துர்ச்சு
ஒ ஓகே ஓகேங்க ஓகேங்க
அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா வே மேகில வந்து முட்ட ஒடச்சி போட் ட்டு பண்றதுங் எக் மேகி அ எக் மேகி அந்த மாரி
அ நீங்க இதுல வந்து நா ஒரு எங்க ஹாஸ்ட்டல்ல பாத்தீங்கன்னா செவ்வாக்கெழம ஆயிடுச்சுன்னா இந்த மேகி எக் மேகி போடுவாங்க மேகிலயே அதாது நார்மல் வெஜ் மேகி இருக்கு எக் மேகி இருக்கு கொஞ்சோ லேட்டா போயிட்டம்னா போது எக் மேகில்லா முடிஞ்சு போய்ரு அதுக்காக அன்னைக்கி மட்டு வேகமா எந்திருச்சி போனு அ முடிஞ்சி போய்ட்டாலு ப்ரெட்டு ஜாம் தனியாருக் க்கு இருந்தாலு அந்த எக்மேகி நல்லாருக்கு எங்க ஹாஸ்ட்டல்ல போட்றது ஒன் டைம் மட்டு போடுவாங்க அன்னைக்கி வேகமா போணு காலையில எந்திரிச்சி வெள்ளனா போயி இல்லேனா முடிஞ்சி போய்டு அதே மாரி தோச போட்றன்னக்கி அப்புடிதா வேம்மா போலேன்னா முடிஞ்சி போய்டு
ம் ஆனா எங்க கொழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறு மேகிதா புடிக்கு எ வீட்டுக்காருக்கு பாத்தீங்கன்னா எக்மேகி புடிக்கு அது அந்த முட்ட இருக்கது அந்த கொழந்தைங்களுக்கு வந்து புடிக்காது
அப்படிங்களா முட்ட குடுக்கற முட்டைக்கு நல்லா இருக்குமேங்க வெறு மேகியோட முட்ட ஒரு
அதுதா என்னன் தெரியல அவுங்குளுக்கு என்னமோ அது கொஞ்சோ தண்ணியாருந்தாதா நல்லாருக்கும் போல நம்மோ முட்ட மேகின்னா என்ன பண்ணுவோ இது அ கொஞ்சோ தண்ணியில்லாம அ கெட்டியா ஒரு மாரி எண்ணெ மாரி இருக்கு
ஆமாமா
இது வந்து கொஞ்சோ தண்ணியா எடுத்து சாப்புட உறிஞ்சு சாப்புட நல்லாருக்கு சொல்லிட்டு
ஒ அந்த மாதிரிதா புள்ளைங்களுக்கு புடிக்கிது ஆனா எக்மேகிதா நல்லாருக்கு எனக்கு தெரிஞ்சி நா அத சாப்ட்ட வரைக்கு ம எக்நூடுல் நல்லாருக்கும் ஓகே ஓகேங்க பிரியாணிலா சமைப்பீங்ளா
அ அதல்லா இப்பதாங்க பழகிட்ருக்கே
சூப்பர் சூப்பர்ங்க நாங்கள இங்கலா பசங்களா தங்கி சமைக்க ஆரம்பிச்சோ சொன்னல்ல அப்பற சமைச்சு பாத்தோ பிரியாணி ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ வச்சங்க மூணு தடவையு ஏதோ ஒண்ணு வித்தியாசோ மிஸ்ஸாகுது கடையில வாங்கி சாப்புட்ற ஃபீல் வர்ல
அ நா ஒரே ஒருக்கு மட்டு கடையில வச்சிருக்க மாரி பண்ணே அடுத்து அதி அதுக்கப்பறோ எதோ ஒண்ணு மிஸ்ஸாயிரு
ஏ பாங்க வறுங்க எல்லாமே பிரியாணி வெந்து வந்துருது அரிசி சி நல்லா உதிரியா வருது ஆனா ஏதோ ஒரு டேஸ்ட் மிஸ்ஸாயிருது பிரியாணி அந்த கடையில வாங்கி சாப்ட்டா அந்த ஃபீல் வரும்ல அந்த ஃபீல் வரல அதோட அதுலருந்து அதுக்கப்பற பிரியாணி சமைக்கன்னாலே பிரியாணி சாப்புன்னா கடையில வாங்கி சாப்புட்றது சிக்கன் கிரேவி நல்லா வப்போ அந்த கிரேவி ஐட்டம்ஸ் புல்லா நல்லா வச்சி பழகிட்டோ
ம்
பிரியாணி ஐட்டம் மட்டு வக்கிறதுக்கு இன்னு பழகல ஒழுங்கா கரட்டா செட்டாவ மாட்டேங்குது அளவு கரட்டா எதுவு மிஸ் பண்ணிறமா என்னன் தெரிய மாட் டிகுது
அது வந்து என்னன்னா வந்து பிரியாணி வந்து முக்காதுதா வேகவுடணு அதுக்கப்பற அந்த கால்வாசி வந்து
தம்ள வேணா நம்மளா தம்லா கிடையாதுல அப்டியே குக்கர்லதா அப்டியுமே நாங்க ஒரு வேக்காடுக்கப்பற அது ரெண்டு விசில்க்கப்பற அப்டியே அந்த குக்கர்ல தம்மடங்குற வரைக்கு வச்சுதா எடுத்தோ என்னன் தெரியில அது எங்களுக்கு வரலையா எங்களுக்கு ராசில்லையா அப்டின்னு
நா வந்து என்ன பண்ணேன்னா ஒருக்க அந்த சாப்பாடு அளவு கொஞ்ச தண்ணி வந்து கொஞ்ச கம்மியா வச்சுட்டே எப்பயு போல வக்கிறத விட கொஞ்ச கம்மியா வச்சுட்டு அ தண்ணி பத்துலோண்டு இருந்தே ஆனா அன்னைக்கி தா சாப்பாடு நல்லா வந்திருந்துச்சு ஏன்னா அந்த குக்கருக்கு அதுக்கும் கொஞ்ச வெந்துருது கொ ஞ்ச நேர ஆன ஒடனே அது என்ன சொல்லுவாங்கல்ல அந்த குக்கர் வந்து கொஞ்ச சூடு குடுக்கு அப்டின் சொலி சொல்லுவாங்கல்ல சாப்பாடு அப்டியே வச்சிருந்தா குழஞ்சி பேயிடு அப்ப நா என்ன பண்ணிருக்கே ஒரு அரைவாசி வச்சிருந்ததுனால அரைவாசி முக்கால்வாசி அந்த மாரி வச்சிருந்ததுனால அது குக்கர்லே இருந்ததுனால அது நல்ல வெந்து வந்துந்துச்சு போல கொஞ்ச நேர கழிச்சு நா அப்பமே சாப்பிட்டே எனக்கு கொஞ்சம் அரிசா இருந்தது எங்க வீட்ல உள்ளவங்களா கொஞ்ச லேட்டா தா சாப்பிட்டாங்க அப்டியே குக்கர்லதா வச்சிருந்தே
சேரி சேரி சேரி
வெந்து வந்திருதுக்கு அப்பற நல்லா இருந்துச்சு உதிரி உதிரியா
ஓ சூப்பர் சூப்பரு
ஒருவேள கம்மியா வச்சு வேக வைக்காம போட்டு செய்ந்திருக்கலாமா அட வத்துட்டு யோசிச்சுட்டு இருந்தே
ஒரு தடவ அப்டி பண்ண நல்லா இருக்கு ரெண்டாவது தடவ அப்டி பண்ணனும்னு வச்சுக்கோங்களே அதுதா பெரிய சத சதப்பலா போய் முடிஞ்சிடு அதனால அப்டி பண்ண முடியாது பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா நல்லா வருதா வரலையே நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோ அப்டின்ற ஒரு பீல் கிடைக்கும்ல செரி நன்ன படம் நிஜமாவே பண்ணிடோ அப்பின்னு
ம்
பரவாயில்ல பரவாயில்லங்க ஓ வீசலா இந்த மாதிரல்லாம் போவதுண்டா அப்ப சண்டேனா எதாவது வீக்கண்டுக்கு ஏதாவ வெளிய போய் சாப்பிடீரீங்களா ஃபமிலியா போய் வெளிய சாப்பிட்டுவறது அவுட்டிங் போறது அந்தமாரிலா ஏதாவது பழக்கங்கள் இருக்கா
அந்த மாரிலா இல்லங்க அதெல்லா
சாப்பிட்டு தூங்கறக்கே டைம் பத்த மாட்டிதுங்களா
ஆமா மா எடுக்க கறி இல்ல நான்வெஜ் ஏதாவது எடு க்க சமைக்க குழந்தைங்கள பாக்க அப்பற மறுபடியு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அப்பறம் மறுபடியும் சாப்பாடு சமைக்க அப்டியே போயிடுதுங்
சேரி சேரி
என்னைக்காச்சு ஒரு நாள் தான் பிளான் போட்டு எங்கேயாச்சு மாலுக்கு இங்கய போயிட்டு வர முடியு அதுவுமே காலையில சமைச்சு சாப்பிட்டுதா வெளியில போவோ வெளியில போய் தா சாப்பிட மாட்டோ
ஓ ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க
படதா இருந்தா இந்த பாப்ஸு அந்த சின்ன சின்ன ஐட்டம் தா அப்டி வெயில போய் அலவா கொழந்தைங்கள வச்சிட்டு சாப்ட முடியாது எங்களால
கண்டிப்பா கண்டிப்பா அது அவுங்களையு பாக்க வச்சினு சாப்ட முடியாது அவுங்களால அது சாப்ட முடியாது நம்மதுல
ஆமா ஆமா அதுவு இல்லாம ஒரு போன டைம் தா நாங்க அந்த மந்தி பிரியாணி இருக் கில்ல கேள்விப் பட்டிருக்கீங்ளா ஆ ஆ மந்தி பிரியாணி அது ட்ரை பண்ண போய் அதுவுமே அங்க உக்காந்து சாப்புன்னு ஏனா அங்க உக்காந்து சாப்ட்டா அன்லிமிடட் தருவாங்களா நம்ம அவ்ளோ சாப்ட போறது கெடையாது சாப்ட போறது கெடையாது ஆனா அன்லிமிட்டட் தருவாங்க அப்டின்னாங்க ஏனா எங்க இவுங்க கம்பெனில உள்ள பசங்க எல்லா போய் அங்க போய்தா சாப்டுவாங்களா நல்லா வேல பாத்துட்டு போய் அங்க போய் அன்லிமிட்டடா சாப்ட்டு வீட்ல வந்து படுத்துறது
ஆமா ஆமா செல எடங்கள்ல போய் அங்கேயே சாப்டிங்கனா அன்லிமிட்டடுங்க மந்தி ரைஸ் மட்டு அன்லிமிட்டடா குடுப்பாங்க
ம் ஆமா அந்த கிரில்லு சிக்கன்லா அதலதா குடுப்பாங்க வந்து சாப்பாடு மட்டு அங்க ம் ம்
அதா அதா அதா
ஆனா கொழந்தைங்கள வச்சிட்டு அங்க ஒக்காந்த் சாப்ட முடியாது
ஆமா கண்டிப்பா அவுங்கள வச்சிட்டு சாப்புறது கொஞ்ச கஷ்ட தா கொழந்தைங்க இருந்தா அது ஒண்ணு கஷ் டோ சமாளிச்சிட்டு வெளிய போறதே பெருசா போக முடியாது அதிகமா
ம் ஆமா அப்டியே போறதா இருந்தா அவுங்களு காண்டிதா போ முடியு ஏதோ பார்க்குகோ
கெடைக்குங்க கூட இப்ப உங்க யாரு இல்லைங்களா பாத்துக்கறதுக்கு
ம் இப்போதைக்கு யாரு இல்லங்க அவுங்க எல்லாம் நாங்க தனியா வந்துட்டோ அவுங்களுமே இந்த ஊர்ல இல்ல அவுங்க வே ப வெளியூர்ல இருக்காங்க
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே அதனால தனியா இருக்கனால நீங்க தா பாத்துக்கனு அந்த மாரி இருக்கு
ம் ஆமா இந்த ஊர்ல இருந்தா கூட பக்கத்துல இருந்தா கூட போய் மாமியார் வீட்ல வுட்டுட்டு வந்துர்லா
ஆமா ஆமா அப்டி கூட வுட்டுட் வரலா கொஞ்ச நேர பாத்துக்குங்கன் சொல்ட்டு கூட வெளிய போலா இல்லைன்னா அதுவு கஷ்டோ
ம் அவுங்க கொ தூரமா இருக்காங்க
ம் அப்போ பரவால ஒர அளவுக்காது சமாளிச்சிட்டு வீட்டையு பாத்துட்டு பரவால்ல சமாளிச்சிட்ருக்கீங்க எப்டியோ சொந்த ஊரா இருந்தா கூட பரவால அது வெளியூர்ல போய் இருந்துகிட்டு
ஆமாங்க அது ரெம்ப கஷ்டோ எந்த எங்க மூலையில என்ன இருக்கு எது இருக்
அதுதா அதுதா சொந்தவூர்னா யாரா ஒரு ஆள் பேச்சு தொனைக்காவது இருக்கு வந்தா ஒகே வெளிய ஒக்காந்துனு இங்கலா ஃப்ரெண்ட்ஸ்லா புடிச்சிட்டீங்களா
ஆ அதெல்லா புடிச்சாச்சி வந்ததுலந்து
இப்ப பொழுத கொஞ்ச நேரோ பேசற தொனைக்காவது ஆள் இருந்தா பிரச்சன இல்ல அப்டி இல்லாம இருந்தாதா செல வீட்டிலில்லா ஏரியால்லாலா பாத்தீங்கனா ஒரு அப்பாட்மெண்ட் பக்கத்து வீடு பக்கத்து வீடு நெறைய பேர் பேசிக்கவே மாட்டாங்க
ம் இல்ல நா ஃபஸ்ட் கல்யாண முடிச்சு வந்தே புது சில அங்க அப்படிதா அத் த வீட்ல மட்டு தா போவோ மத்த படி பக்கத்து வீட்ல யார் வீட்டுக்குமே போமாட்டே எனக் புதுசில யார்ட்டையுமே நா பேசவு மாட்டே யார்ட்ட போய் பேசண்டு யாருகிட்டயு பேசவு மாட்டே அங்கு அவ்ளோவா யாரு வெளியில பேச மாட்டாங்க ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறோ இங்க உள்ளவங்கல்லா கொஞ்ச ஓரளவு பேசறாங்க
ஓகே ஓகே அந்தா தா செல எடத்துல பாத்தீங்கனா அப்டி இருப்பாங்க நா ஒரு எடத்துல தங்கி வேல பாக்குற அப்பருந்தே சுத்தியுல்ல எவனுமே பேச மாட்டாய்ங்க
ம் ம்
இப்பல்லா பாத்தீங்கன்னா நா இப்ப வேற இடத்து கொஞ்சோ தங்கு நா மாறிட்டே இப்பல்ல அங்க உள்ளவங்க சுத்தி உள்ளவங்க வரவங்க போரவங்கலா என்னப்பா அப்டின் பேசிக் றாங்க அப்டியே பாத்து பாக்காத மாரியே போயிட்டு இருப்பாங்க எல்லா இங்க பரவால்ல அதனால கேக்குறே சிட் டியில வந்துட்டாலே பெருசா அந்த மாரிதா இருங்காக ஒருத்தங்க ஒருத்தங்க அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பாக்கணு அடுத்தவங்க கூட்லா எதுக்கு பேசிக்கிட்டு அப்டின்னு
இப்ப வந்து நம்ம இங்கன்னா இப்ப நாங்க இருக்கிற வீட்டுலலா யார் வரா போறா எல்லா பாப்பாங்க ஆனா ஃபர்ஸ்ட்ருந்து வீட்லல்லா அவுங்க இங்க இருந்தாங்களா ஒரு வருஷோ இருந்ததாங்களா அப்படி கேட்பாங்க
அதா அதா அதா கா ஆனா கிராமங்கள்ல அப்டி இல்ல ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்ல எல்லாருமே பேசிப்போ ஒரு வீட்ல ஒரு ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு ஒருத்தங்களோட பேசிப்பாங்க ஜாலியா இருக்கு அந்த மாரி இருப்பாங்க இங்க அப்படிலா இல்ல
அந்த மாரியே இருக்குது
ஆமாங்க ஆமாங்க